அஹ் கேக்குதுங்ளா
வணக்கம் கேக்குதா
அ கேக்குதுங்க
நம்ம என்ன டாபிக் இப்ப பேஸ்லானா நீங்க உங்க லைப்ல வந்து இப்ப எதுனா ஒண்ணுத்துக்கு பயப்புடுவீங்கள இந்த விஷ்யோ நா பயப்பிடுவ ஆனா இந்த விஷயத்த பயப்டாம இப்ப இப்டி மாத்தி மாத்திர்க்க அப்டின்ற மாரி எதுனா இருக்கா
ஆ கண்டிப்பா நெறிய விஷ்யங்கள் வந்து லைஃப்ல வந்து சேஞ்ச் ஆய்க்குதா சொல்வ முக்கியமா என்ன சொல்ணுனாம் எனக்கு வந்து இந்த முன்னாடி நின்னு பேசுறது வந்து கொஞ்ச பயமாவே இருக்கு ஏ நம்ப வந்து எதனா தப் பேசுறுவோமா இல்லனா யார்னா வந்து எதனா கொற சொல்ருவாங்குளா இல்ல வந்து சிரிச்சுடுவாங்களா அப்டின்ட்டு எனக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்து உள்ளன்னர்பு வந்து இருந்துக்ட்டே இருந்துது ஆனா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு எப்டி ஆச்சுனா நம்ம கூட இருக்கவ்ங்க பேஸ் துறாங்கல எனக்கு வந்து இத வந்து ஃபியர்னாஸ் வந்து பள்ளி பருவத்துலதா இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ்லதா இருந்தது நம பேசற்து எதனா தப்பாய்டுமா இல்ல அது போல இந்து விஷியங்கள் இருக்குமொழ்து அப்பதா வந்து தெரிஞ்சிது சே சிரிச்சா என்ன இப்ப அவமானப்பட்டா என்ன இப்ப அதுல இருந்து ஒரு விஷ்யோ கத்துப்போ அ நம்ம பேசலனா வந்து என்ன அ பொழுது நமக்கான ஒரு விஷ்யத்த நம்மதான பேசணு நமக்கான குரல் நம்மதான குடுக்குணு அது வந்து போட்டியா இருக்கட்டு வேற எதா நா ஒரு தப்பா இருக்கட்டும் செரியா இருக்கட்டு அந்துக்கான விஷ்யத்துக்கான ஒரு ஊவ உதார்ணத்தும் சரி நம்முக்கான ஒரு கருத்த நம்ப தா முன்னிலை வைக்கணும் அப்டின்ட்டு எனக்கு அப்பதா வந்து தோண ஆரமிச்சுது அ என்னுடைய நண்பர்குளா பேசுமொழுது அத கேக்குமொழுதுதா எனக்கு வந்து தோண நா வந்து அப்ப வந்து இன்ட்ரோவட்லா கெடயாது ஆனா இருந்தாலு அந்த பேச்சுன்ற ஒரு விஷ்யோ நம்ப ஸ்டேஜ் ஏறி நின்னு பேசுறதுல்ல ஒரு பயம் இருந்து அதுக்கப்புறோ வந்து எனக்கே வந்து தெரியான்ஞ்சு இந்த பேசுறவ்ங்க எவுளோ நாள் பேசுவாங்கே தப்பானாலு செரியா வரு நமுக்கான இதுவ நம்பதா இது பண்ணு அப்டின்ட்டு அந்த ஒரு பயத்த வந்து நா ஒடைச்சு தள்ன இப்போ வந்து பேசுன பேசுற பேசிட்டே தா இருக்க அபுத் அத போல வந்து ஒரு விஷ்யமாவே என்னோ வேலையாக இருக்கட்டு என்னுடைய ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷ்யமா இருக்கட்டு எனக்கு அப்டியே அந்த பேச்சு ஓட்டம அபே இப்ப ச போய்ட்டு இருக்கு இது போல உங்ளுக்கு எதனா பயம் இருந்து நா வந்து அத வந்து மீட்டுட்ட இல்ல எனக்கு இப்ப வரைக்கு இருக்கு அப்டின்ட் இருக்கா
எனக்கு என்ன பயோனா நா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கனா கேள்ஸ் கேர்ள்ஸாவே கேள்ஸ் மீடியமு கேள்ஸ் காலேஜ் அத மாரியாவே படிஸ்ட்ட இப்ப எனக்கு யார்னா இப்போ ஜென்ஸ் கிட்ட பேஸ்ணுனாலே எனக்கு காலேஜ் டைம்ல வீட்ல எப்டினா போரியா வர்ணு பசங்கிட்ல பேசு அந்த மாரி ஒரு ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லயா அந்த மாரி ஒரு சர் குள்ளே இருந்துட்டு இப்ப நா திடீர்னு யார்க்கிட்னா பேசுனனா எனக்கு பயமா இருக்கு அவுங்க நல்லவுங்குளா கெட்டவங்ளா இந்த பசங்க கிட்ட பேஸ்லாமா வேணாமா அது மாரி மோஸ்ட்லியா பசங்கிட்டலா பேசவு மாட் ட இப்ப ஒரு ஆஃபீஸ் அந்த மாரி போனதுக்கு அப்புறும்மா இப்ப எல்லா எடத்லுமே கேள்ஸே கூட வரமாட்டாங்ளே இப்ப பாய்ஸ் தான இருப்பாங்க சோ அந்த மாரி பாய்ஸ் கிட்ட பேசி இது பண்ணி இப்ப வந்து நம்ளுக் தெரியுல்லயா என்னதா இருந்தாலு எந்த அளவ்க்கு பேசணு பேச கூடாது அப்டின்றத இது வந்து நானாதா இது பண்ணது அ வீட்ல வேணான் சொல்லி அந்த ஒர் பயோ என்க்கு எப்புமே இருந்துட்டே இருக்கு இப்ப ஒரு பஸ்ல போறோனா கூடோ பக்கத்துல யார்னா வந்து உக்காந்தானா கூடோ நா எழுந்ருவ டக்குன்னு எழுந்து பேய் வேற எங்ன்னா உக்காருவ இப்ப அப்டி கெடயாது நம்மியே எழுந்து உட்கார்ணு அவுங்கதான உக்காராங்க அவுங்கள எழுந்துட்டு வேற எங்ன்னா போய் உக்கார சொல்லலா இந்த மாரி ஒரு இது வந்து இப்பதா எனக்கு வந்திருக்கு இந்த கொஞ்ச நாள்லதா இந்த ஒரு ஃபியர் மட்டுதா அதே மாரி ஸ்டேஜுல பேசுறப்ப எப்டி ஆகுனா நம்ள நம்ப வந்து நல்லா ப்ரீப்பேர் பண்ணி பேய்ர்ப்போ ஆனா அங்க வந்து அந்த ஆடியன்ஸ பாத்தா அத மாரி ஸ்ட்ரீன்ஸ் இருக்காங்க இல்லேனா கலாய்ப்பாங்குளா நம்ள அந்த மாரி யோசிச்சு யோசிச்சே வந்து பேசாம ஆய்டு இல்லயா இது ஒரு ஃபியர் அப்டே இருக் கு ஆனா வந்து இது எப்டி இது பண்ண ரிட்டன் வன்ஸ்னா எங்களுக்கு காலேஜ்ல வந்து ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திந்தாங்க இந்த மாரி ஒரு சின்ன மைக் ஒண்ணு குடுத்ருவாங்க அந்த மைக்ல வந்து எல்லா இதுக்கு நம்ம பேசணு அப்டின்றது ஒரு டாபிக் வந்து எ வந்து உன்னோட டைம் வந்து பத்து நிம்ஷோ டைம்ல டைமர் ஆன் பண்ணிர்னு பத்து நிம்ஷோ பேஸ்ணுன் சொல்வாங்க நம்ம நார்ம்லா பேசுனாலே கிளாஸ்ல வந்து பயப்டுவோ இதுல வேற இது மைக்லா வேற குடுத்து பேஸ்னா எப்டி அப்டின் சொல்லி பாத்தா பேசிதா ஆகணு அப்பதா நீ அந்த எடத்த விட்டு நீங்க் நெக்ஸ்ட்டு வ நீங்க எல்லா இங்க நின்னுட்டே இரு அப்டின்வாங்க சோ இப்ப நம்ம பேசி பேணு பேசி ஆகணுமே அப்டின்றதுகாக அந்த பத்து நிம்ஷோ பேசுவோ அப்டி பேசி பேசி என்ன ஆய்டுச்சுனா இப்ப அந்த ஒரு ஃபியர் கெடையாது எங்க ஸ்டேஜ்ல நின்னாலுமே நம்ம பேசப் போறோ டைம் டக் போகு நம்ம பேசப் போறோமே அப்பிடின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியருமே போயிடுச்சு ஆனா இப்ப எதுவு இல்ல அதக் கடந்து வந்துட்ட
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வந்து அந்த ஒரு பயம்ன்றது வந்து எப்ப நம்ம ஒடச்சு வர்றோமோ அது வந்து பேசுர்றது இருந் செரி ஒரு பழக்க வழக்கமா இருந்தாலு செரி இவ என்ன நெனச்சிடுவா அப்டின்ட்டு ஒரு ஒரு இதுவு இருக்கு இல்லயா இந்த அம்மா அப்பாங்க சொல் மாரி நாலு பேர் நாலு விதமாப் பேசுவாங்க அதுல்லா வந்து நம்ப இது பண்ணக் கூடாது ஐ மீன் வந்து அவுங்க அவுங்களுக்காக வந்து நம்ப இதுல்லாம் வந்து மாத்திக்கணு அவுங்க பேசுற அளவுக்கு நம்ப வச்சுக்கக் கூடாது அப்பிடின்ட்டு ஆனா எனக்கு ஒரு காலகட்டத்துல வந்து என்ன ஆச்சுன்னா அவனுங்க கெடக்குறானுங்கடா அப்டின்றாப் போல வந்து என்ன நெனச்சா என்ன இப்ப எதுக்கு வந்து அந்த நாலுப் பேரு நாலு பேரு அதுல நா சொல்லுவ அந்த நாலு பேர்ல இருக்கற்து ஒரு ரெண்டு மூணு பேர் உங்க ஃபேம்லதா இருக்காங்க இந்த மீம்ஸ் இப்ப வந்து சமீபத்தில நெறைவே பரவிந்து யோ கரக்டுர்யா அது போலதா இருந்துது ஏனா இப்ப வந்து ஒர் நம்ப ஒரு ஜாபுக்கு போனானாலு நீ ஒழைச்சாதா நம்ப கிட்ட காசு இருந்தாதா அந்த மதிப்பும் மரியாதையும் வரும் அஹ் நம்ப வந்து ஒரு நல்லபடியா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாதா அதுக்கான ஒரு ஒரு விஷயம் நம்பளுக்கு கெடைக்கும் ஓகே அப்பிடின்ற மாரி ஒரு லுக் வைஸும் கெடக்கும் நம்ப பேசுனாதா நம்பள்க்கான ஒரு தெளிவு கெடைக்கும் நமக்கான ஒரு கேள்விக்கு பதில் கெடைக்கு நம்ப வந்து நமக்கான விஷயத்த வந்து மத்தவங்க பண்ணணு இந்த நல்ல பேர் எடுத்து நா நாடா பண்ணப் போறே அப்பிடின்ற ப்ப அது ஓகே நம்ம வளர்ப்பு வந்து நல்லப் படியா இருக்கு அ இதெல்லா வந்து நல்லது கெட்டது அப்பிடின்ட்டு சிந்திக்கற அளவுக்கு நம்புளுக்கு வந்து ஒரு கல்வி நாலேஜும் செரி ஒரு சமூக வலைத்தளத்துல இருக்க நாலேஜும் செரி நம்ம பேசுற ஒரு விஷயமா செரி நறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோ அத வ ச்சு நம்ப நம்பளுக்கு வந்து தெரியாதா ஓகே நம்பளுக்கு எதனா ஒரு டவுட்னா ஓகே பெத்தவங்களக் கேக்கப் போறோ பேரன்ட்ஸ அதப் பண்ணப் போறோ இதுக்கு மேல என்ன வேணும் அப்பிடின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு அதயு வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம எதுத்து கேள்வி கேக்குறோ எதுத்து நியாயமா கேக்குறோ அப்பிடின்னா உங்களுக்கு வாய் அதிகமா ஆ ச்சு உனக்கு செல்லோ அதிகமாய்ரிச்சு நாங்க குடுக்குற ஸ்பேஸ் அதிகமாயிருச்சு அதனால தா நீ இப்டில்லா கொஸ்ட்டின் கேக்கற அப்டின்டா என்ன நியாயமா கேட்டாலு பேசுனாலு தப்பு பேசுறது இல்லாம இருந் தாலு தப்பு என்னடா நியாயோ அப்பிடின்றாப் போலதா இருக்கு இது போல நீங்க எதனாஸ் அம் ரொம்பவே ஸ் டேக்கலான எனக்கு வந்து இத வந்து நா ஒடச்சி எரியணு நா பேசியே ஆகணு அப்படின்ட்டு எதுனா இருக்கா
உம் எனக்கு அப்பிடி எது இல்லை இப்பதிக்கி என்னருக் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபாமிலி சைட்ல வந்து இப்ப எதன்னா ஒன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு பதில் சொல்ல கூடாதுன்னுவாங்க பதில் சொன்னா எதிர்த்து பேசுறியா என்னயே அப்பிடின்ற மாதிரி ஆனா நம்ம நார்மலாதா பதில் சொல்லியிருப்போ பட்டு அவுங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா நம்ம கேள்வி கேட்டோன்னே பொண்ணு என்ன பதில் இப்பிடி கூட கூட பேசுது கேள்வி கேட்கர்து நம்ம பதில் சொல்றோ ஆனா இந்த ஃபாமிலி சைட்ல இன்னமும் அத் அது ஒன்னு இருக்கு அதுதா எப்டின்னா சேஞ்ச் பண்ணுன்னு பாக்கறாங்க ஆனா சேஞ்ச் தா பண்ண முடிய மாட்டுது அந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நீங்க பேசுறீங்கல்ல தமிழ்ல இது எப்பிடி நீங்க இதுக்கான ட்ரெய்னிங் எனா எடுத்திருக்கீங்களா இல்ல எப்பிடி
இதுக்கான
ஏனா நா இப்ப நம்ப நார்மலாப் பேசுற வாய் எ வேர்ட்ஸ்க்கு நீங்க பேசுற வேர்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்ருக்கு இல்லையா இப்ப நீங்க பேசுற வேர்ட் வந்து கொஞ்சோ இது டிஃப்ரெண்டாருக்கு கொஞ்சோ ரொம் கொஞ்சல்ல நெறைய தமிழ் வேர்ட்டு யூஸ் பண்றீங்கல்ல அத எப்பிடி உங்களுக்கு வந்துச்சு
அது வந்து நா வந்து ஒர்க் பண்ற பிளேஸ் நா சொல்லியிருக்கே இல்லையா நா எனக்கு இதுல பழக்கம் இருக்கு இதுல வந்து பயிற்சி பெற்றுருக்க அப்பிடின்ட்டு அதனால வந்து ஏன் கூடப் பேசுறவங்களு வந்து பாத்தீ நானு வந்து ஆரம்ப நிலையத்துல வந்து பாத்தீங்ன்னா எனக்கு வந்து இந்த தமிழ் வேர்ட்டு உச்சரிப்புன்ற ஒரு விஷயோ எனக்கு தமிழ்ல நா நல்லாவே பேசுவே அந்த உச்சரிப்புன்ற ஒரு விஷயன்னு ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நெறைய அ எப்பிடி சொல்லன்னா அஹ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணும் போது அவுங்க என்ன இல்லம்மா இது வந்து நம்ம தமிழ்ல தா பேசணு இந்த நம்பள்கான ஒர்க் வந்து இது தமிழ் தா தேவப்படுது அப்டின்ன பொழு து அவுங்க கிட்டந்து லிசன் பண்ண ஆரம்பிச்ச என்ன பேசறாங்க என்ன வார்த்தைகள வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்டின்ட்டு அவுங்ககிட்டந்து ஒவ்வொரு விஷயத்தையு வந்து கவனிக்க ஆரம்பிச்ச அதுக்கப்பறோ தா வந் து நானு வந்து பாத்தீன்னா பேச ஆரம்பிச்ச இதுல என்ன இருக்கு நம்மளு வந்து பேசலாமே அப்டின்ட்டு தப்போ சரியோ ஆனா அந்த முயற்சின்ற ஒரு விஷயத்துலதா வந்து நம்ளுக்கு அந்த ஒரு பலன் கெடைக்கும் இல்லையா சரி நம்ப தப்பா பேசன கூட பரவால்ல யாரு எதுவுமே கேக்க போறதில்ல அப்டின்ட்டு ஒரு விஷயத்த நா கத்துக்கற அதனால வந்து என்னோட பேச்சும் சரி ஒரு ஒரு வார்த்தைகளு சரி உச்சரிப்பு ஒரு வித்தியாசமாவே இருக்கு
இப்பெப்டி இந்த இந்த இதுலதா நீங்க வீட்ல இருக்கப்பியு பேசுவீங்களா
இல்ல இல்ல இல்ல நம்ப வந்து இது வந்து என்னோடைய வேலைகளுக்கு மட்டும்தா நா வந்து பயன்படுத்துவன தவுர்த்து வீட்ல வந்து பாத்தீங்ன்னா அஹ் தமில்லயு சரி இங்கிலீஷ்லு கலந்துதா வந்து பேசுவோ
அது உங்களுக்கு இதாகலையா இப்ப எப்டின்னா இந்த ஒர்க்ல வந்து இப்ப எல்லாத்துலயுமே த தமில்லயே பேசுறீங்களையா இப்ப வீட்ல பேசுறப்ப வந்து டக்குன்னு அத மாத்தி க்க முடியாதுல ஒரு சில வோட் டக் டக்குனு நீங்க தமிழ்லயே பேசுவீங்க தான அப்டின் கேக்கற
ஆமா ஆமா ஏன்னா வந்து சில நேரத் ல வந்து பாத்தீங்ன்னா என்னுடைய அம்மா அப்பாவே கேப் பாங்க அந்த ஒர்க் ல வந்து நீ பண்ணி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உன்னோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா மாறிடுது அப்டின்ட்டு கேப்பாங்க ஆனா அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஆயிடு இல்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டு எனக்கு பிடிச்சவரா இருக்கட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது சரளமா பேச ஆரம்பிச்சிடுவ இதே போல அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இரு இரு இரு இரு நிறுத்து எனக்கு ஒன்னு புரில அப்டின்னுவாங்க
அஹ்
இது வந்து அதா நா சொல் ற இல்லையா நம்ப ஒரு விஷயோ வேல செய்யு போது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாடிங்ல வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு ஆனா போக போக வந்து நம்பளுக்கே பழகிடு அதுதா சொல்வ கண்டிப்பா நறய வந்து ஒரு விஷயங்க பத்தி நம்ம பேசணு நம்ப பயத்தும் சரி நம்பளோடைய அதுல ருந்து எப்டி வந்து வரணு அப்டின்ட்டு நறைய விஷயம் பேசனோம் உங்க கூட பேசன ரொம்பவே சந்தோஷோ நன்றிங்க
உம் நன்றி